ஹலோ
ஹம் கேக்குதாங்க
ஆ கேக்குது கேக்குது ஆ கேக்குது என்ன பண்றீங்க
நா சும்மா தாங்க இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ஓ நம்ம இப்போ ஓகே ஓகே புரிஞ்சு புரிஞ்சு ஆ நா நா சும்ம தாங்க இக்கே நா போன் பாத்துட்டு இருக்கே இதெல்லா சொல்லால்ல
நீங்க
தொலைபேசி தொலைபேசி பாத்துட் இருக்க
செரிங்க
நா வந்துட்டு மட்டன் கொழம்பு ஆட்டுக்கறி ஆட்டுக்க ஆட்டுக்க எனக்கே புடிக்காது புடிக்குமே
புடிக்காத உங்களுக்கு எனக்கு புடிக்காதுங்க உங்களுக்கு கோழிக்கறி புடிக்குமா ஆட்டுக்கறி புடிக்குமா
எனக்கு ஒன்னு தோணுத செரி ஓகே எனக்கு அ கோழிக்கறிதா புடிக்கு
கோழிக்கறிதா புடிக்குமாங்க செரிங்க
ம் நீங்க நீங்க என் நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க
நா சும்மா உட்காண்டருக்கேங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு சும்மாதா உக்காந்துட்ருக்கே
சேரிங்க
புறோ
கறி கொழம்புக்கூட என்ன வச்சி சாப்ட்டீங்க
பீய வச்சு தின் சாப்பாடுங்க
செரிங்க செரிங்க
நீங்க
நா இட்லி வச்சி சாப்டங்க இட்டிலி வச்சி சாப்டங்க
எரி செரி கே அப்றோ உங்களுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கே நானு பாடலா பாடி
இங்கப் பா
ஏ பா பாடலாமா அ இல்ல இல்ல இப்ப நா வந்துட்டு உனக் இப்ப நா வந்து ஒரு ரீல் பாத்துனு சொல்ல போறே
ஏங்க நீங்க பாடுங்கங்க பாட மட்டு செய்யுங்கங்க வேற எதுவு பண்ணாதீங்க
இங்க நம்ம ஆங்கிலத்துல பேசவே கூடாதா
நீங்க பாடுங்க பாடுறதுனா மட்டு பாடுங்கங்க
ஆங்கிலத்துல பேசலமா கூடாதா அத சொல்லுங்க ஃபஸ்ட்டு ஹலோ